அங்க ம் நல்லா இருக்கீங்ளா அ ம் நல்லா இருக்கங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்ட சாப்ட்டோ
ஆ
வீட்லலா எப்டி இருக்கு
உங்களுக்கென்ன நல்லா இருக்காங்க எல்லா
ஆ ஓகே ஓகே ம் ம் எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் உங்களுக்கு படம் பாக்க
ம் ம் ரொம்ப பிடிக்கு
ம் ம் சீரியலு
ம் தீரியல் தமிழ்லலா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க
ம்
ஆ ஆ ஹிந்தில பாக்குவே நெறையா
அப்டிங்ளா ம் ம்
அ போடுவா போடுவாங்க இல்லைங்ளா
ஆமா ம் பரவால்ல நாங்க இ இங்லீஷ்ல தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் பட நெறைய பாக்குவோ ம் ம் செரிங்க செரிங்
ஆ சூப்பர் சூப்பர் தமிழ்ல்லா பாத்தொன்ன நமக்கு கேவலமா டென்ஷன் வந்துரு அய்யோ அது
அது இப்ப இப்ப இல்ல இப்ப கூட படோலா நா ஆ சீரிய ல் சொல்றீங்களா ஆனா இதுல நல்லாக்குதுங்க சிற விஜய் டிவில சிறகடிக்க ஆசை வருதுல்ல
ஆமாமா அது முடிஞ்சிருச்சிங்கல்ல
இன்னு இல்லையே
அது யாரது அப்போ மகாநதி மகாநதி தா முடிஞ்சிருக்கு ஆ ஆ அதுவு மகா அதுவு விஜய் டீவிதா மகாநதி
ஆமா ஆமா ஆமா அதுவு அதா இது விஜய் டீவி இது ரொம்ப பேமஸான சீரியல் ம்ம் நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு பாக்கதுக்கே ம்
அது பாத்தோனா நமக்கு தேவல்லாம ஆ மைண்ட் வர கெடச்சிச்சிங்க சும்மா இங்க பண்ணனுனாலே என்ன ஆகு ஓன் கொஞ்ச நாள் பாக்குவே அடுத்து என்ன ஆகு அடுத் து என்ன ஆகு நமக்கு அதுவே ஓடிட் சீரியல் வர வரைக்கு
ம் ம்
அதனாலே எனக்கு செரி எதுக்கு நம்ம தேவல்லாம இருக்றதே நம்மளால சமாளிக்க முடியல இது வேற வச்சிட்டு சமாளிக்கமாட்டே அத கட் பண்ணிட்டோ ஆ
ம் ம்
நீங்க பாக்குவீங்களா
ஆ நா பாக்குவே ஆனா நாங்க நாங்களு டிவில இல்ல சேனல்ல ஆமா சேனல் இல்ல ஹாட் ஸ்டார்ல
அஹோ ஆமா ஆமா அத எப்பனாலு பாத்துக்கலா
சேனல எடுத்துட்டோ ம் ம் ஹாட் ஸ்டார்ல பாத்துக்குறது ம் ம் அது ஒண்ணு மட்டு மிஸ் பண்ணாம பாக்குவே
ம் கேபிள்ல சேனல் மட்டு தா பாக்க முடியு இப்ப இந்த மாரி ஜியோ போட்டோன்னா எல்லாமே பாத்துக்கலா
ஆமா எல்லா அதுலயே பாத்துக்கிறது ம் ம் நீங்க டிஷ் என்ன நல்லா செய்வீங்க புதுவிதமான டிஷ் எல்லா செய்வீங்களா
ம் டெய்லி எப்பவுமே ஒரு வருஷ சாப்பாடு செஞ்சிருவே செஞ்சதே திருப்பி செய்ய மாட்டே
ம்
பசங்களுக்கு குடுத்தனுப்பனு அப்டின்றதுனால ஒரு ஒரு சாப்பாடு செஞ்சிடுவே
ம் ம்
என்ன காய் இருக்கோ அத போட்டு செஞ்சிருவே நானு
அவ்ளதா ம்
ஏன்னா எப்பவுமே செஞ்சதே குடுத்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போவாங்க சாப்டவே மாட்டாங்க
ம் ம்
திடீர் திடீர்னு எதுனா செஞ்சி குடுத்தோன்னா அம்மா ஏ ஃப்ரெண்ட் இது செஞ்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ம்மா அது செஞ்சது நல்லா இருக்கு சொன்னாங்கம்மா டெய்லி ஒரு ஆமா ஒரு ஹை லைட் வந்துரு நமக் கு
ம் பரவால்ல எத்தினாப்படிக்கிறாங்க பசங்க
பிஃப்து ஒருத்தரு ச வன்த் ஒருத்தர் படிக்கிறாங்க உம் அதனால சி தி நம்பருக்காக செய்றோமோ இல்லையோ பசங்க அவுங்க பிரெண்ட்ஸ் பாக்குறப்ப கொஞ்சம் அட்ரக்ட் டிவா இருக்கணும் இல்லைங்களா அவுங்க வீட்டுல போய் சொல்லுவாங்க அம்மா என் ஃப்ரெண்டு இதெல்லாம் செய்யறாங்கமானு சொல்லுவாங்கல்ல
உம் உம்
அந்தாலே சேரி செஞ்சு குடுக்கலாம்ட்டு செஞ்சுருவேன்
உம் உம் ஆமா பச்ச பயிர்லா சாப்டுவாங்களா பசங்க
உம் முளை கட்டி கொடுப்பேன் நானு
முளகட்டி அதுல வட கூட போடுறாங்க அது தெரியுங்களா
எப்டி
பச்ச பயிரு வட பச்ச பயிறு வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு ஊற வச்சாவே கொஞ்சம் நல்லா மோ தா நல்லா உறிடும் நீங்க ஒருவாட்டி செஞ்சு கொடுங்க ப்ரோ அடுத்தவே அது கேட்டுனே இருப்பாங்க பசங்க
உம் உம் சொல்லுங்க வாங்கியிருக்கு இப்பதான் செய்யணும்
அதான் பச்ச பயிரு எட்டு மணி நேரம் ஊரவச்சிருங்க நம்ம வடைக்கு இது ஊரவைக்கிறமாரி வடைக்குனா கொஞ்ச நேரத்துல ஓடிடும் இது எட்டு மணி நேரம் ஓடணும் பச்ச பயிரு மட்டும் அப்புறம் அத எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அதுவு அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஒரு பட்ட ஒரு லவங்கம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் அப்புறம் இது பச்ச மிளகா
உம் ஹும்
சுத்தி போட்டு அதுலே அடிச்சிடுங்க
அந்த இதான் அந்த மசாலா வடக்கி சுடுற மாதிரிங்களே
அந்த மாதிரி அரச்சுட்டு அப்புறம் என்ன பண்றீங்க ஆஹ் இது அது அது எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் அது கூட கொஞ்சோ கடலமாவு கலந்துக்குங்க ஏன்னா அந்த அந்த உருண்ட வரணும்ல அதுக்காக அந்த வடை இது மாதிரி நல்லா தட்டுனா ஒரு அப்டியே தட்ணும்ல ஒரு இது போகாம உதிரியா உதிரி ஆகாம இருக்கும் அதனால அது அது வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில அதெல்லாம் போட்டு கலந்துட்டு வடை தட்டி போட்டு எடுத்துட பாரு அவ்ளோ சூப்பரா இருக்கும் அது நம்ம வட சுடுர மாதிரி நம்ம மிதமான தீயில வச்சு சுட்டோம்னா நல்லா இருக்கும் உம் உம் இந்த மாதிரல்லாம் புது விஷயம் உம் அதே போல பசங்க உம் பசங்க கேரட்டு சாப்டலன்னு வச்சுக்கங்க கேரட் பாயசம் மாதிரி பண்ணலாம்
ஆமா அது செய்வே அது அது எப்டி தெரியுங்களா பால் ஊத்தி கேரட் வே வேக வச்சிருவேன் குக்கர்ல விசில் வச்சிருவேன் அதோடவே பருப்பையும் போட்ருவே பையித்தம் பருப்பு இல்லிங்களா
ஆமா
அதையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு மிக்சில போட்டு அரச்சிருவே அரச்சிட் ட்டு அ தனியா வெள்ளம் வந்து வல் அ கொதிக்க வ ச்சி வடிகட்டி ஊத்தனு ஏனா அதுல சக்க கல்லு எல்லா வரும் பாத்தீங்களா ஆஹ் அதனால நமக் எவ்ளோ வேணுமோ அத மட்டு சுட வச்சி வடிகட்டி ஊத்திட்டா அவ்ளோதா அது ரெடி
உம் ஹும்
அது ஒரு பாயாசோ அது செஞ்ச பாருங்க ஒரு தடவ அவுங்க அத் இதுதானு கண்டே புடிக்க முடில அவுங்ளால அந்த அளவுக்கு அது டிஃப்ரெண்டா இருந்துது
ம்
அதுவு கீர் மாரியே இருந்துச்சு வேற ம் அந்த முஸ்லிம் மேரேஜ்ல எல்லா குடுப்பாங்க இல்லைங்ளா அ
ஜவ்வரிசி சேத்துக்வோ அதுல
டைம் எனக்
ம் ஜவ்வரிசி வேக வச்சுட்டு அதுல போட்டுக்லா அதையு நல்லாருக்கு நா கொஞ்ச வேற மாரி செய்வ ம் நா கொஞ்ச வேற மாரி செய்வ நா வந்து சேமியாவ வந் து ச்சி கேரட்ட வந்து துருவிருவ சீவிடுவே சேமியா மாரி அந்த இதுல ப்போ மாங்கா சீவுரோல அதுல
ஆமாமா
அதுக்கப்றோ நல்லா பால காய வச்சு அதுப்றோ அந்த திறுவுன தேங்கா என்ன பண்ணோ நம்ம ஜ இது இந்த முந்திரி திராட்ச அதெலா வறுத்தெடுத்துக்றமா நெய்லயே போட்டுட்டு இதுலயு போயி அதுலயே போட்டுட்டு நல்லா ஃப்ர இது மாரி பண்ட்டு அ ம் நல்லா ஒரு இதுல பால் நம் பாயாசத்துக்கு காய பாலு அது மாரி காய வெச்சர்ணு
ஆ ஆ
அவ்ளோ தண்ணி ஊத்தி காய வச்சிருவோம்ல அந்த மாதிரி காய வச்சிட்டு அதுக்கப்புறோ அந்தஸ் சேமியா இருக்கு இந்த இது நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அதையு போட்டுணு உள்ள அப்புற தனியா கொஞ்சோ தனியா கொஞ்ச கேரட்டு ம் கொஞ்ச பாதாம் பாதாம் ஊற வச்சு தோல எடுத்திடணு தோலை எடுத்துட்டு அது அப் அப்புறோ ம் இது என்னது முந்திரி ச்சீ முந்திரி அது பாதாமு முந்திரி கூ போட்டுக்லா தேவனா அடி அரக்கறக்கு அது போட்டு கொஞ்சோ ஏலக்கா அதெல்லா போட்டு அரச்சிட்டு இது போச்சு மதியோ நல்லா கொதிக்கட்டுட்ன்டு இந்த இதா முந்திரி வறுத்து வெச்சு முந்திரி அதுல போட்டா சூப்பரா இருக்கு அது ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டு அவ்ள ஜவ்வரிசி அதே போல் தா ஜவ்வரிசி வேக வச்சு ம் பப் செஞ்சிருக்கீங்ளா எக் லாலிபப்
இல்லீங்ளே
எக் லாலிபப் செஞ்சு
ஆ ஹா எனக்கு நான்வெஜ்ஜு நா செஞ்சதே கெடையாது ஆமா அதா எனக் செஞ்சா அது கொஞ்சோ ஹீட் பண்ணிடுவே
அப்டி ஓ நான்வெஜ்ஜே பிடிக்காதுங்ளா உங்ளுக்கு
சாப்டுவே நானு செஞ்சா ஒரு மாதிரி கொமட்டிர்து
ம் ஹு
ம்
எக் லாலிபப்பு அது பசங்களுக்கு இதெல்லா செஞ்சு குடுத்திங்னா நல்லாருக் அது டிஃப்ரெண்டா அது ஒரு டேஸ்ட்டு அது வந்து எஃகு வேக வச்சுட்டு அதயு அந்த மாரி சீவி அந்த மாங்கா சீவரோல அதுல சீவிணு மெலிஸ் மெலிசா சீவிட்டோன் நெச்சுக்கோ
அது இந்த மாவு எதுவு ஆகாது உள்ள
அதோடதா சீவுவோ அது அந்த உள்ள மஞ்ச கருவு ஆமா அதோட தா அப்டியே சீவணு
ஆ அப்றோ
அத சீவிட்டு அதுலயே அரிசி மாவு கொஞ்சோ அப்ற கடல மாவு கொஞ்சோ அப்ற கா இது என்னது அரிசி மாவு கடல மாவு ஆ ம் ஆனியனு அதெலா அதுலயே போட்டுக்லா ஆனியனு பச்ச மொளகா அப்றோ கொஞ்ச மொளகா தூளு கொஞ்ச பெப்பர் தூளு உப்பு எல்லா அதுலயே போட்டு அது பெசிஞ்சு உருண்ட பண்ணிக்கணு உருண்ட பண்ணி ஒரு இதுல தனியா முட்ட ஊத்தி வச்சிர்ணு டிப் பண்றதுக்கு ஒரு இதுல வந்து இந்த ஆமா ஒரு இது வந்து இது என்ன அது பேரு பிரட் டு தூளு ஆ நல்ல இந்த முட்ட முட் டைல போட்டு எடுத்துட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு எடுத்துட்டு
ஆ
அத வந்து எண்ணெய்ல உட்டு மிதமான தீல எடுத்தம்னா
அந்த எக் லாலிபப்பு
ஆமா நல்லாருக்கு அது நல்லா உள்ள வெந்து நல்லா சூப்ரா இருக்கு
ஓ அதா ஏற்கனவே வேக வச்சு செஞ்சதுனால நல்லாருக்கு க்ரன்ஜியா
ம் ஆமா அது அந்த பிரெட் தூளு அதா ஆமா இது ஒரு லைன் செஞ்சு ப அதுலா ஒன்னு ஸ்மல்லா தெரியாது ஸ்மெல் எல்லா தெரியாது அது ம் ம் ல்லா எக்கு எப்மே வெ எக்கா எப்மே ஸ்மெல் தான அது கொஞ்சோ
க ஆமாமா அதா ம் எந்தம் எந்த மாவு வேணாலு யூஸ் பண்லால
இன்ன மாவு அசி மாவு
அசி மாவ்டு மட்டு தா போட்னுங்ளா
ஆமா அர்சி மாவு கடைல விக்கிறாங்களே இப்போ ஸ்டோர்லலா அர்சி மாவு கொஞ்ச கடல மாவு இந்தா போட்
ஓஹோ செர் செரி ஓகே ம்
ஃபோன்ல தா நானே பாத் செஞ்ச உங்குளுக்கு டவுட் வந்தா ஃபோன்ல கூட பாத்துக்கங்க என்ன மாவு
ஆ நம்ம கேக்குறத விட சாரி பாக்குறத விட கேக் கேக்கற்து டக்குனு மனப்பாடோ ஆயிட்து ஆ இப்ப எதாச்சு நமக்கு செய்ய தெரியில அப்டின்னா ஃபோன் பண்ணுவோ டக் குன் செஞ்சிருவோ அந்த மாரி யாருனா சொன்னாங்னா அது ஒட்னே கப்புனு மண்டையிலருக்கூ செய்ற வரைக்கூ அப்டியே ஓடிட்டே இருக்கூ செஞ்சு முடிச்ட்டோனா ஃப்ரீ ஆயிருவோ
ம் ஆமா அந்த மாதிர் உ டிஃப்ரன்டா செய்லா அது செரி உங்க கூட பேசன்து அந்த நேரம் போனதே தெர்ல ஆ செரி ஓகே நன்றிக நம்ம அடுத்த கால்ல பேசுலா ஓகேங்களா ம் ம் ம் நன்றி
ம்